வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நா நல்லா இருக்கே
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காருங்ளா தோழி
ம் ஒ எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நலமா சமயல்லா முடிஞ்சதா
ஆ எல்லாரு நலம் தோழி எங்க வீட்ல சமைலு செஞ்சுட்டாங்க காலிலியே ம் உங்க வீட்ல சமையல் முடிஞ்சுதா
ம் நானு இப்பதா முடிச்சுட்டு இருக்கிற குக்கர்ல வே குக்கரு விசில் விட்டுக்கிட்டே இருக்கு
அப்படியா தோழி என்ன தோழி ஸ்பெஷல் இன்னிக்கி
என்ன செஞ்சே ஒன்னிங்க ஒயிட் ரைஸு செஞ்சு இன்னிக்கொஞ் சீக்ரோ முடிக்கிணு முடிஷ் ட நா ஒய்ட் ரைஸ் செஞ்சிட்டு ஆ ஆ மட் டன் இருந்துச்சு மட்டன் வந்து கல்ல பருப்பு போட்டு கூட்டு மாரி வெச்சே நல்லாருக்கோ ரொம்ப நாளாவ்து செஞ்சு செரி எ கணவரு இன்னிக் வீட்ல இருக்கற்னால அந்த மாரி செஞ்சிருக்கே நானு எப்பிடி வருதுன் ஆமா
செரி தோழி ம் சொல்லுங்க தோழி என்ன பத்தி பேசலாம்
என்ன பத்தி பேசலாம்
ம் உங்குள்கு பிரியாணி செய்ய தெலு ஆ சொல்லுங்க தோழி எஜுகேஷன் பத்தியா
ம் படிப்ப பத்தி பேசுங்கோ படிப் பு நம்முள்கு எந்தளவுக்கு முக்கியமா ருக்கு நம்முளுக்கு நம்ம பசங்களுக்கு அந்
அப் கண்டிப்பா தோழி படிப்பு வந்து இப்ப இருக்கற காலத்துக்கு படிப்பு வந்து ரொம்பவே முக்கியமானது தோழி படிப்பு இல்லேனா ஏ எதுக்கு நம்புள்க்கு வேல்யூவே கிடிக்காது தோழி இங்க இப்போ இப்ப என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணாலு அதுக் வந்து நம்முள்க் கு வந்து எஜுகேஷன் தேவ தோழி ந நாம ஏ ஒரு அ என்ன சொல்றது